ஹலோ சொல்லுங்க ஆ நல்லா இருக்கோம் நீங்க எப்டி ஏன்
நல்லா இருக்குறோம் டீ காபிலாம் குடிச்சாச்சி ங்களா
இல்ல இனிமேதான் குடிக்கனும் நீங்க
ஆ குடிச்சாச்சு
செரி உங்க பக்கம் மழை இருக்குதா
ஆமா இன்னைக்கு காலைல இருந்தே மழைதான்
அப்டியா இது இப்பதான் சயந்திரத்துல இருந்துதான் கொஞ்ச மழை வர மாரி இருக்குது ஆனா மழை இல்ல நல்ல கிளைமேட்டா இருக்குது
காலைலயெல்லா வெயிலா
மத்தியானம் வரைக்கும் வெயில் அடிச்சுட்டே இருந்து இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா காத்தோட அப்டி இருக்கு
ஓகே
அதான் அப்படியே தோட்டம் பக்கமா அப்டி போயிட்டு வரலாம் அப்டின்னு போயிட்டு வந்தோம்
செரி செரி செரி என்ன தோட்டம் வச்சிருக்கீங்க
நாங்க வந்து இது சொந்த தோட்டம் கிடையாது இந்த குத்தகைக்கு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல பணம் கட்டணும் ஒவ்வொரு வருஷம் அந்த மாதிரி நம்ம அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம லாபம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த இவ்ளோ வாடக அந்த மாதிரி குத்தகைக்கு இவ்வள காசு அப்டின்னு கொடுத்துருணும் அந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க வீட்டுல நாங்களும் போவோம் எப்பயாவது போவோம்
செரி செரி செரி
முருங்க தென்ன மரம் வாழ மரம் இது எல்லாமே இருக்கும் எல்லாத்தோப்பும் இருக்கு
அப்டிங்களா ஓகேஓகே நல்ல விவசாயம் மாதிரி பா இருக்குறீங்க
ஆமா
ம்
மட்டு இல்ல அப்டி மொத்தமா குடும்பமா எல்லாருமே செய்வோ
ஓகே ஓகே நல்லாயிருக்கும் அதுவும் இந்த டைம்ல இந்த மழை ஈவினிங் டைம்ல கிளைமேட்டு தோட்டத்துக்குள்ள இருக்கும் போது சூப்பரா இருக்கும்ல்ல
ஆமா நல்ல காத்தோட்டமா இயற்கையா காத்து வாங்கற மாதிரி கொல்ல ம் போன ம் அங்க உங்க பக்கம் எல்லாம் முருங்க எல்லாம் உண்டா
இங்கேல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்னு ரெண்டுஅப்படியே வச்சு வளப்பாங்க அவ்வளோதா அங்க தோட்டம்னா நறைய முருங்கைமரம் வளப்பிங்கள்ல
ஆமா ஆயிரம் அந்த மாதிரி இருக்கும் உம் உம் இது அதுதா இங்க இதுவே எங்களுக்கு விவசாயத்துல அதிகம் வந்து பலன் கிடைக்கிறது அதுலதா இங்க இருந்தே நம்ம ஊருக்கு மட்டும்னு இல்லாம வெளிய இந்த மகாராஷ்டிரா பாம்பே இந்த எதிராக்குல கர்நாடகா எல்லா இடத்துக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க
அப்டியா
ஆமா ஆமா
சரி சரி அந்த விவசாயம் எப்டி பண்ணுவாங்க
விவசாயம் வந்து இப்போ அந்த தென்ன இது முருங்க மரம் இருக்குல்ல அதோட கிளை அந்த மாதிரி ஒரு இது மட்ட ஒரு சின்ன கம்பு மாதிரி ஒரு ஒரு பத்தடி கேப் விட்டு அந்த மாதிரி நட்டி வச்சோம்னா அதுவா வளர்ந்து வரும் அதுக்கப்பறம் அதுக்கு தேவையான ரொம்ப பெரும்பாலும் நாங்க அந்த மருந்து அதிகமா சேக்க மாட்டோம் இயற்கையா உரம் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணி அத நல்லா இது பண்ணி விற்பன செய்வோ
சரி சரி அதுக்குல்லா தண்ணி அதிகமா தேவைப்படுமா
ஆமா இங்க போர் தான்
ஓகே ஓகே இல்ல இந்த தண்ணி பாய்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல பாத்தி கட்டி பாய்க்கறது அந்த மாதிரியா இல்ல வேற மெத்தடு் யூஸ் பண்றீங்களா
இல்ல இல்ல நாங்க சின்ன பிள்ளைங்களா அப்டி இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி மெத்தட்லதா பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா அந்த மாதிரி ஆனா இப்ப வந்துதா எல்லாமே சயின்ஸ் வந்துச்சு எல்லாமே டெவலப் ஆவ ஆவ இங்க தோட்டத் நல்ல டெவலப்மெண்ட் இங்க அந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்லாங்கல்ல இந்த பைப் மாதிரி அப்படி போட்டிருப்பாங்க அதுல வந்து சொட்டு சொட்டா அந்த மரத்துக்கு ஏத்தாப்புல ரெண்டு சொட்டு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு முருங்கை மரத்துக்கு அந்த மாதிரி
ஓகே
தென்னை மரத்து கொஞ்சம் ஒரு அதிகமா சொட்டு விடணும் நம்ம மோட்டரு போட்டு விட்டோம்னா தானாவே தண்ணி பாஞ்சு நம்ம நிக்கணும் பாரத்துட்டே இருக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை
ஓகே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல
ஆமா நம்ம எப்பயுமே அங்க இருக்க முடியாதுல வேற வேலை இருக்கா இன்னொன்னு அத மட்டுமே பாத்துட்டு இருந்தா போதாது காய் பறிக்கிறது முருங்கை காய் சீசன் வரப்போ காய் பறிக்கணும் அதுக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கு உரம் வைக்கணும் தண்ணியே பாத்துட்டு இருக்க முடியாதுல
ஆமா ஆமா எவ்வளவு ஹைட் இருக்கு அந்த முருக மரம் எல்லாம் வளரும் இங்க பாத்தீங்கன்னா அஹ் நம்மால விட எல்லாம் பயங்கர ஹைட்டா வளரும் அதுப்ப முருங்கைக்கலம் பறிக்கிறதுக்கே பெரிய பெரிய கம்பு வேணும் அங்கெல்லாம் எந்த அளவுக்கு வளரும்
இங்க வந்து ஒரு அளவுக்கு வளரும் அத வந்து இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து வெட்டி விட்டுருவாங்க ஃபுல்லா அதோட கரைய எல்லாம் வெட்டிட்டு அடுத்த திரும்ப மறுபடி சாகுபடி பண்றப்போ புதுசா ஃபஸ்ட்ல இருந்து கீழேந்து அந்த துளிர்ள எல்லாம் விட்டு வரணும் அப்பனாதான் நம்மளுக்கு பறிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இன்னொன்னு வேலைக்கு ஆள் வைப்போம் அவுங்களுக்கு இன்னு கஷ்டம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு மீடியம் ஹைட்ல தான் வச்சிருப்பாங்க
ஓகே ஓகே இதுல நெறைய பேர் செய்றீங்களா அந்த வேல வேலைக்கு ஆள் எல்லா எடுப்பீங்களா
ஆமா ஆமா அந்த நல்லா நெறைய காய் பறிக்கிற டைம்லல்லா நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லா வச்சு இது பண்ண முடியாது வெளியே இருந்த ஆள் வர வச்சு காய் பறிக்கிறதுக்கு தனியா ஆளு அதுக்கப்புறம் கிழ வில்றத பொறுக்கி வைக்கிறதுக்கு தனிய ஆளு அதுக்கப்புறம் உ கடையில இருந்து வருவாங்க அவங்களே அந்த மூட மாதிரி போட்டு அதல்லா எடுத்து கொண்டு போயிருவாங்க
சேரி சேரி இதுலக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக் க்குமா
ஆமா லாபம் இருக்கும் அந்த மழ இந்த மாதிரி கொஞ்சோ பாதிக்காம இருந்துச்சுன்ன அது பூ இருக்கிற டைமும் மழ வரக்கூடாது
ஓ
மழ வராம இருந்ததுன்னா கொஞ்சோ நல்ல லாபம் கிடைக்கும்
மழ பெஞச்சுனா எல்லா பூவுமே உதிந்துடும்
ஆமா ஆமா ஆமா சின்ன மழைக்கு கூட பூ தாங்க அதாவது ரொம்ப லேஸா தானே இருக்கும் லைட் வெயிட்டா தானே இருக்கும் அதனால அதெல்லா உதிர்ந்திரும் உங்க பக்கம் எத என்ன விவசாயம் பண்ணுவீங்க
இந் இந்த பக்கம்லா நிலக்கடலை கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி பண்ணுவாங்க அஹ நாங்களாம் அப்படி செஞ்சதில்ல இதுவரைக் க்கும் பாத்திருக்கறோம் கேள்விப்பட்டிருக்கறோம்
செரி செரி செரி அப்ப உங்களுக்கு பக் பக்கத்துல இருந்து நெறைய கடலை எல்லா கிடைக்குமே
ஆமா ஆமா நிலக்கடல எல்லா நல்லா கிடைக்கும் அது சீசனலக்கு அது கிடைக்கும் அதாவது அப்படியே மூட்ட மூட்டயா வாங்கி வச்சுட்டு கா வெயில்ல காய வெ ச்சே வச்சிருப்போம் அது எவ்ளோ நாலானாலும் யூஸ் பண்லாம் சமையலுக்கு
செரிங்க அந்த சட்னி அந்த மாரி யூஸ் பண்ணிகீவிங்களா
ஆஹ் ஆமா அங்க வேற எ என்ன விவசாயம் பண்றீங்க முருங்க மரம் இல்லாம
முருங்க மரம் இல்லாம இங்க வாழ தென்ன அவ்வளோதான் நம்ம கிட்ட இருக்குது மத்தவங்கங்க நெறைய பேர் வந்து இந்த புடலங்காய் இருக்குல்ல பொடலங்கா தர்பூசணி வெள்ளரிக்கா இது எல்லாமே இங்க போடுவாங்க
இந்த சீசனல் மாதிரி
ஆமா மா மா
ஓகே ஓகே ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு
ஆமா அது வந்து கீழ அப்டியே படர்ந்து போக விட மாட்டாங்க அதுக்கு தனியா பந்தல் மாதிரி மேல கெட்டி அதுல அப்டியே அந்த கொடிய மேல படற வச்சு அப்டி விட்டுருவாங்க அப்படினா நம்ம பறிக்கிறதுக்குன்னு ஈஸியா இருக்கு
ஓ
உம் நம்ம நடக்கும் போது கால்ல மிதிப்படாம இருக்கிறதுக்காக அப்படி பண்ணி விட்டுருவாங்க
சரி அதுவு நல்ல ஐடியா தா இந்த முருங்க பொடி முருங்க எலையில பொடி இந்த முருங்க பிசின் தயாரிக்கிறது இந்த மாதிரியெல்லா கேள்விப்பட்ருக்கிற அந்த மாதிரி ஏதாவது செய்ரீங்களா
நாங்க செய்யறதில்ல ஆனா அதெல்லா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்மளுக்கு இங்க அது நறைய இங்க நம்மளுக்கு கிடைச்ச ஒடனே அது ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டோ அதோட அருமை தெரியறது இல்ல நமக்கு ஆனா முருங்க எ லைல எலை இருக்குல்ல கீரை அத வந்து அப்பப்ப நாங்க இந்த சூப் வச்சு குடுப்போ இந்த ரத்த சோகைக்கெல்லா ரொம்ப நல்லது அது ஆமா நல்லா அப்படியே ரத்த அளவை வந்து நல்லா கூட்டிவுடு
உஹ் நா வந்து இந்த முருங்க பொடி கடையிலிருந்து வாங்கிருக்கறோ
ஆஹ்
ஆஹ் அது வந்து எதுக்கு வந்து இ இரும்பு சத்து குறைபாடுக்குதா அப்பறமா அது அந்த தோசை செய்யும்போது இட்லி செய்யும்போது இட்லி பொடி தோசை பொடி எல்லா சொல்றோல
ஆமா ஆமா ஆமா
முருங்கப்பொடிய யூஸ் பண்ணி சாப்ட்டுருக்குறோ
அப்படியா அது எப்புடி செய்வாங்க
அது கடையில வாங்கிருக்கிறது அந்த பொடி
சரி சரி சரி
தோசை ஊத்தும் போது அது மேலயே தூவி விட் ட்டு எண்ணெ விட்டு ட்டு அப்படியே சாப்புட்டு இருக்கறோ இல்லந்து ச இது மாதிரி தொட்டு சாப்பிடலாம்
சரி சரி இந்த பொடி தோசை செய்ற மாரி செய்யலா நல்லா இருக்கு ம்ம் அந்த பிசின் வந்து நல்லா ஒடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பிசினு அது இது சொல்லப்போனா முருங்கையில எல்லா இதுமே நம்மளுக்கு எல்லா பயன் எல்லா நிறைய இருக்கு முருங்கைல முக்கியமா முக்கியமா அந்த இரும்பு சத்துக்கு ரொம்ப நல்லது
செரி செரி செரி நீங்களு ஒரு தடவ வேணா அது ட்ரை பண்ணி பாருங்க அது எப்படி பண்ணனு அப்படிங்கற எதாவ்து ஐடியா கெடச்சதுன்னா ஆனா உங்குளுக்கு ஆமா முருங்க பொடி
அ அ
ஆனா உங்ளுக் டைம் கெடைக்காதோ
ஆமா நம்மளுக்கு அதுலியே இருக்கிறனால அதுக்கு டைம் இருக்காது இல்ல பண்ணி பாக்லா வெளிய பிசினஸ்ன்னு பண்ணனால நம்ம வீட்டுக்காவது பண்ணி பாக்லா ம்
சும்மாப்பிடி கடையில போகும் போது பேக்கெட்ல பாத்துருக்கறோ அத்தா
செரி செரி செரி செரி அது சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுதா நானு இங்க அது அது எப்டியு நம்ம பெரியவங்களுக்குல்லா தெரிஞ்சிருக்கோ நம்ம வீட்டு உள்ளவங்களுக்கு நம்மளுக்குதா இப்போ அதுக் இது இல்லாம போய்ச்சு அவள்ட்ட கேட்டுட்டு
ம் இங்க சந்தெலல்லா கூட இந்த முருங்க கீரன்னு விக்கறதுக் கொண்டு வருவாங்க பாத்துருக்கே அ நீங்க அதுபடி காசு குடுத்தெல்லா வாங்க வேண்டிதில்லல்ல
இல்ல இல்ல நம்மளுக் காசு குடுத்து வாங்க வேண்டி இருக்கா அந்த கீர மட்டு இல்ல இந்த பொண்ணாங்கன்னி கீர மண தக்காளி சொல்லுவா க்கலா அது எல்லாமே கொஞ்சோ நம்ம தோட்டத்துல இருக்கோ
ஓகே ஓகே
ஆமா ஆ வார ஆமா பெரும்பாலு நாங்க காஸ் குடுத்து வாங்க வேண்டியதே ருக்காது
நாங்கலா சந்தை எப்போ வரு கீர எப்போ வாங்லா அப்டின்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவ வாங்கி வெஷ்ட்டு ரெண்டு த த டைம் செய்ற மாதிரி செஞ்சிக்கிறோ
அப்படியா செரி இங்க நம்மளுக்கு அந்த ப்ரெச்சன இல்ல கெடைக்கு ஆனா நம்மதா செய்றது இல்ல இந்த மாதிரி
செரி செரி செரி
சேரி
ஓகே
சரி அப்புறம் வந்து பாக்கலாமா அப்புறம்
ஆ ஓகே ஓகே கால் பண்ணுங்க தேங்க் யூ